வணக்கங்க ஐயா சொல்லுங்க ஜோதிட நிலையம்
அ ஹலோ ஹலோ ஹலோ ஐயா வணக்கோ
வணக்கோ நீங்க பேசுறது கொஞ்சோ வந்து எக்கோ அடிக்கிற மாரி இருக்குதுங்க ஐயா
அப்படிங்களா அது ஒரு நிமிஷங்க ஐயா ஃபோன் பிரச்சன அதனாலதா ஆ ஹலோ
ஐயா தெ தெளிவா கேக்குதுங்க ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா வணக்கோ யார் பேசுறீங்க உங்க பேரு என்னன்னு சொல்லுங்க
ஆ ஐயா நா விஷயத்த சொல்றேங்க ஐயா ஆ ஹலோ ஆ என ஐயா ஆ ஐயா எனக்கு முப்பது வயசு ஆகுதுங்கய்யா இப்பதா பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க பொண்ணு அப்பதா இத்தன்நாள் பொண்ணு பாத்து எட்டு ஏழு வருஷமா பொண்ணு பாத்து பொண்ணு அமையாம பொண்ணுக்கு புடிச்சு எனக்கு புடிக்காம எனக்கு புடிச்சு பொண்ணுக்கு புடிக்காம அப்பிடி இப்பிடின்னு ஏழு வருஷம் ஓடி இப்பதா பொண்ணு அமஞ்சிருக்கு ஓகேங்களா அதுதா செரி பொண்ண நிம்மதியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்தலான்னு பாத்தா எங்க வூட்ல உள்ளவனுங்க ஜாதக பாக்கணு சாம்பார் சாதோ செய்யணுட்டு போட்டு சாவடிக்கிறானுங்க
ஐயா நகைச்சுவை நல்லா இருந்துச்சுங்க ஐயா சாதகம் சாம்பார் சாதோ ஆ சிறப்பு ஆ
ஆ அதாங்க ஐயா ரைமிங்ல நா அப்டிதா பேசுவே அதாங்கய்யா அதா என்ன பண்றது தெரில இப்பதா அமஞ்சிது சேரி அதுதா நா எல்லா எடத்துலயு கேட்டு பாத்த
ம்
ஏ இது இப்ப எப்டி இப்ப சப்போஸ் என்னன்னா இப்ப சப்போஸ் ஒரு எடத்துல ஜாதகம் பாக்க போயி
ம்
இப்ப எங்களுக்கு வந்து ஜாதகோ ஒழுங்கா அமையல எனக்கு பொண்ணுக்கு பொருத்தோ ஒழுங்கா அமையல அப்டின்னு சொல்லி இப்ப ஏன்னா எனக்கு புடிச்சு போச்சு அந்த பொண்ணுக்கு புடிச்சு போச்சு எதனால கல்யாணோ எதுவு இதாயிடக் கூடாது அப்டின்னு நா விசாரிச்சு பாத்த அவங்க எல்லா சொன்னாங்க வெளில எல்லா சொன்னாங்க நீ மத்த எடத்துல எங்க போனாலு உண்மைய சொல்ருவானுங்க இதுகு மட்டுந்தா டுபாக்கூரு ஓகேவா நம்ம காசு குடுத்தா நம்மளுக்கு ஏத்த பொண்ண மாத்தி சொல்லுவாப்புலன்னு சொல்லி உங்க நம்பர குடுத்தாங்க அதாங்கய்யா எப்போவ நீங்க பண்றது நல்ல விஷயோ தா ரெண்டு பேர் மனசு ஒத்து போச்சு அதுக்கடுத்து என்ன ஜாதகோ அவங்க கல்யாண நடக் குன் நீங்க நல்லது பண்றீங்க ஓகேங்களா அதுதா உங்ககிட்ட இப்ப நாளைக்கு ஜாதகோ பாக்க வந்துருவோ நீங்க ஜாதகோ பாத்து உண்மையாலுமே ஒத்து போச்சுன்னா ஒத்து போச்சுன்னு சொல்லுங்க அப்டி இல்லன்னாலு ஒத்து போச்சுன்னு சொல்லி பத்து பொறுத்து பக்காவா இருக்குன்னு சொல்லி குடுத்துருங்கய்யா பண்ண முடியுமா உங்களால இல்ல
சிறப்பா பண்ணிக்கலா பேஷா பண்ணிக்கலா அதாவதுங்க கல்யாணோ என்பது வந்து ஆயிரங்காலத்துப் பயிர் நீ நீங்க வந் து வெறு ஐநூறு காலத்து பயிரலா அப்பன்னா வந்து கல்யாணோ இல்ல வேற எதுவா அப்டின் கேக்க கூடாது
ஐயா உங்க மண்டைல உள்ள காமெடிய எ மண்டில நொழக்காதுங்கயா ஓகேங்களா நொழைக் க்காதீங்க ஓகே சொல்லுங்க
அதா அதாங்க இப்ப வந்து நம்ப வந்து அந்த மாரி மத்த எடத்துல சொல்ற மார்லா வந்து மாத்தி சொல்றது மாத்தாம சொல்றது அந்த மாரி வேலயே இருக்காது நீங்க எவ்ளோ வேகமா அமௌண்ட் குடுக்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாரி பண்ணிக்கலா இல்லாம முப்பது வயசாவுது இன்னமு கல்யாணோ பண்ணாம என்னங்க பண்ணீட்டு இருக்கீங்க
அது நா எதோ பண்ணீட்ருக்க யா
அப்பன்னா உங்க ஜாதகத்துல எதனா வந்து உங்களுக்கு தோஷோ இருக்கு அதாவ் து வந்து செவ்வா தோஷோ இருந்தா இருக்கலா அப்படி இல்லன்னா வந்து இது ராகு கேது தோஷ இருக்கலா இல்ல ஜலதோசோ இருந்தாலு இருக்கலாங்க அதனால கூட கல்யாணோ நடக்காம இருந்துருக்கலா
இப்ப நீங்க கேட்ட உன்னே ஜலதோஷோ தோணிச்சுன்னா டீசன்ட்டா அவாய்ட் பண்ணிப்பியாட் நீங்க நீங்க நீங்கதா அவாய்ட் பண்றதுக்கு தா யா
அதாங்க நம்ப நம்ப ஜோதிட நிலையத்துக்கு நீங்க வந்துட்டீங்க ல்லே ஊரு பட் ட்ட வியாதி வந்துரு இன்னு உங்களுக்கு வரக்கூடாத வியாதிலா வந்து லிஸ்ட் எடுத்து நா சொல்ற பாருங்க
ம் ம்
அந்த மாரி வியாதிகல்லா வராத வழியா பாத்துக்கோங்க என்ன அது பொறாம வியாதி நெறைய பொறாம இருக்குதுக உங்கள சுத் தி இருக்கறவங்க எல்லா உங்கள கண்ணு வெக்கறாங்க அதனால வந்து உங்களால வாழ முடில செத்துர்லா நம்ப வந்து உயிர மாச்சிக்கலா அப்டின் ற நெலமையில நீங்க
ஐயா அப்பல்லா தோணல இப்பல்லா தோணல ஐயோ நா கல்யாணத்துக்குதா ஜாதக பாக்க வந்த கருமா கருமாதிக்கு தேதி குறிக்க
இன்னு ஒரு ரெண்டு வருஷோ போயிருச்சீங்கனா உங்களுக்கு அந்த ஆசையே உட்டு போயிரு ஏன்னா அந்த மாரிதா இப்ப வந்து நாங்களு அந்த மாரிதா இருக்றோ இருந்தே முப்பது வயசு வரைக்கு இன்னு ஒரு ரெண்டு வருஷோ எனக்கு இப்ப முப்பத்தி ரெண்டு ஆனது வந்து அதான அந்த எண்ணமே போயிருச்சி நீங்களு இன்னு ஒரு ரெண்டு வருஷோ வ பொறுத்தீங்கன் வைங்களே உங்கள்களுக்கு அந்த எண்ணோ போயிறு உங்க வீட்ல செலவு இருக்காது உங்க வீட்ல செலவு இருக்காது நீங்க இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்க முடியாது கெடுக்க வேனா அந்த பொண்ணு நல்லா இருந்துட் போகட்டு
சேரி
அதே மாரி வந்து நீங்க அடிக்கடி இப்ப வந்து எல்லாத்தையு பசங்கள அவாய்ட் பண்ணிட்டே இருக்றீங்க
ம் என்னங்கையா ஜாதகத்துல நா இன்னு ஜாதகமே குடுக்கல அதுக்குள்ள புட்டு புட்டு வக்கிறீங்களே எப்
அ அதாவது நீங்க நீங்க பேசும்போத் நீங்க உங்களோடைய கொரல வச்சே கண்டுபுடிப்பேங்க இதாங்க இதாங்க குரல் ஜாத
ஹ ஹ ஓ பூந் ஓப் பாத ஜாதக கைய ரேக ஜாதக போய் வாய்ஸ வச்சே ஆ ஆ
ஆமாங்க கொரல் ஜாதகம் புதுசா இப்ப வந்து நம்ம ஜ ஜோதில நிலையத்துலதா புதுசா ஆரம்பிச்சிருக்கோ நீ என்ன கொரல் பேசுனாலு இப்ப இவர்ரு சிவகார்த்திகேயன் கொரல் பேசினாருன் வைங்களே அத வச்சு ஒன்னு கண்டுபிடிப்போ இப்ப ரஜினி பேசு ன வைங்களே அவரு கொரல வச்சி கண்டுபுடிப்போ திருவள்ளுவர் பேசுனார்னு வைங்களே திருக்குறல வச்சு கண்டுபுடிப்போன் பாத்துக்கோங்க அந்த மாரி நம்ப வந்து குரல வச்சு நம்ம சிறப்பா செயல்படலா
ஆ ஓகேங்க ஓகே இல்லைங்க இப்ப அதுதா ரெண்டு வருஷோ தாண்ட கூடாது எதுவு ஆயிட கூடாதுன் அதனாலதா உங்க இந்த வருஷமே கல்யாணத்த முடிக்கனு உனக்கு கால் பண்ணே இதுல ஐயா ஒரு பிரெச்சன ஒண்ணு என்னன்னா எனக்கு முப்ப எனக்கு முப் முப்பது ஆகுது முப்பத்தொன்னு ஆகுது பொண்ணுக்கு பத்தொன்பது வயசு தாயா ஆகுது ஆனா பொண்ணு நானு லவ் பண்றோ ஓகேங்களா அதுதா எனக்கு அப்டியே ஓ இப்ப பக்கத்துல உள்ளவனுங்க சுத்தி உள்ளவனுங்க கூட பழகுன நண்பன்களே ஏண்டா அந்த பொண்ணு வாழ்க்கைய வீணாக்காதே அப்டின் சொல்லிட் இருக்கானுங்கையா ஆனா எனக்கு அந்த பொண்ணுக்கு புடிச்சுருக்கு
அதாங்க மனசு பொருத்தோ புடிச்சா போது கண்ட நாய் சொல்றதெல்லா காதுல வாங்க கூடாது நம்ப மனசு பொருத்தம் இருந்தா போது மனச தே இது பண்ணி வச்சுக்கோங்க ஸ்ட்ராங்கா ஆக்கி வச்சுக்கோங்க வலுவாக்கி வச்சுக்கிட்டீன்னா வந்து எவே சொ சொன்னாலு உங்க காதுல வந்து பைத்தியகாரே எதோ ஒளர்றா அப்டின்ற மாரி நம்ப போய்ட்டே இருக்கலா
ஆ அது உண்மதா இப்ப இதுல எனக்கு என்ன ஒண்ணுன்னா
ப்பட வேண்டிய விஷ்ய என்னன்னா உங்க கூட இருக்கற நண்பரே உங்கள அந்த மாரி சொல்லி கலாய்க்குபோதுதா வந்து ரொம்ப வருத் தமா இருக்கு
ஆ நண்பர் அப்டி சொல்லுங்கையா எப்டியோ அந்த பொண்ணு வேதப் பையன கல்யாண பண்ணிக்கோண்டா அப்டின்தாயா சொல்லிட் இருக்காப்ல அதனால அவ சொன்னது நடக்க கூடாது அதனாலதா நா இப்பயே
அமங்கலவாதிகள் அப்டின் சொல்லுவாங்க தீவிரவாதிகளோட வந்து அவுங்கல்லா வந்து ரொம்ப மோசமானவுங்க
இல்லங்கையா அவுங்க சொல்றதிலு ஒரு நியாயோ வுக்கு என்னன்னா இப்ப நானு அந்த பொண்ணு உண்மையா லவ் பண்ணுது நா ஓகேமாந்தா பரவால்ல நால்லா வந்து விளையாட்டு பிள்ளையா தீராத விளையாட்டு பிள்ளையா ஒரு நாள் சுத்திட்டுருந்தே இதுல்லா அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா அதலாத அந்த பொண்ணு வாழ்க்கைய கெடுக்கணுமா த அப்டின்னு
அதாது ஒ உண்மையா அவங்க பண்ணி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த விஷயல்லா அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கூடோ பரவாயில்ல உன்னோட கடந்த காலங்கள்ல எப்டி இருந்தியோ அது எனக்கு தேவயில்ல எதிர்காலத்துல்ல இந்த மாரில்லா இல்லாம எனக்கு வந்து ஒரு இதா இருக்கணு உண்மையா இருக்கணு அப்டின்னு வந்து அந்த பொண்ணு ஏத்துக்கணு
எலும்பு தின்ன நாய் திலும்ப எலும்பு தின்ன போகாதாயா எலும்பு வாசனய கண்டா போகுமா போவாத என்னங்கய்யா
அதுக்கு ஒரு எலும்ப அந்த நாய் கழுத்தலே கட்டி விட்டா அது ஏ மத்த எலும்புக்கு போகுதுன்ற நானு
அப்டிங்களா தெர்லயே அதாவது ஒரு நாளு ஒரு நாளு மட்டன் எலும்பு கேட்கு ஒரு நாள் சிக்கன் எலும்பு கேட்கு சேரிங்கய்யா பாப்போ அது எந்த எலும்ப சாப்டுது நாளைக்கி ஜாதகம் பாக்க வர்லாமாயா எப்ப நீங்க உங்ளுக்கு எப்ப நீங்க அவேலபுள் சொல்றீங்களோ நா வந்து பாப்
நாங்க எப்ப வேணாலு அவேலபிளு நீங்க நடுராத்திரில வந்தாலு நடுச்சாம பூஜனு ஒண்ணு பண்ணுவோ சூனிய வக்கிற வேல அது நீங்க அப்ப வந்தீங்கன்னா கூட நீங்க ஜாதகம் பாத்துக்கலா
ஐயா இல்லேங்க சூனியல்லா வைக்க வேணா
இல்லங்க தம்பி ஒருத்தரு இருக்காரு அவர் தா கில்லி காவு குடுப்போ நம்ம இன்னைகி நைட்டு
ஓகேங்க ஓகேங்க குடுத்துக்கலா அ ஐயா இன்ன ஒண்ணு அ அதாங்க ஐயா இப்ப இந்த கல்யாண நடந்தே ஆகணு ஓகேங்களா என்னதா வயசு வித்தியாச இருந்தாலு பாஸ்டு எப்டி இருந்தாலு நா அந்த பொண்ண உண்மையா லவ் பண்ற ஓகேங்களா அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுது ஓகேங்களா இந்த
ரெண்டு பேத்துக்கு நா
ஆ இந்த கல்யாண வந்து நடந்தே ஆகணு ஓ
கண்டிப்பா நடந்தே ஆவுணு இவ உயிர குடுத்தாது இந்த கல்யாணத்த நடத்துறோ
ஜா ஜாதகோ ஒத்து போச்சுன்னா ஒத்து போச்சுன்னு சொல்லுங்க ஒத்து போலனாலு ஜாதகோ ஒத்து போகுது பக்காக் இந்த இந்த பெண் இந்த பையனையு பொண்ணையு வேற யாருக்காவது கட்டி வச்சிங்கன்னா அவுங்க வாழ்க்க நல்லா இருக்காது இவுங்க வந்
அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்மகிட்ட கட்டிங் குடுக்கணும்ல
ஆ இல்ல கண்டிப்பா பண்ணிக்லா அதா கேளுங்க இந்த இவுங்க வந்து இவ கல்யாண பண்ணா தா வானம் பொழியு பூமி செழிக்கு சூரிய உதிக்கிம்னு இல்லல்ல அப்டி அ இல்லைங்க் இல்லைங்கய்யா வானம் பொழியு பூமி விளையு சூரியன் உதிக்கு நிலா ப பழிச்சுன்னு வெளுக்கு இப்டின்னு சொல்லுங்க இல்லன்னா உள்ள உலகமே நின்றுன்ற போல நீங்க பேசி எங்க அப்பா அம்மாவ கன்வன்ஸ்
ஏங்க பத்து பொருத்தோன்னு தாங்க எல்லாரு சொல்லுவாங்க உங்க ஜாதகத்த பாத்தாலே நூத்தி பத்து பொருத்தோ அப்டின்னு நாங்க சொல்லுவோ
அதா எங்க மா அத்த மாமாவையு கன்வன்ஸ் பண்ணி நம்ப வச்சு எங்ளுக்கு கல்யாணம் மக்கியா மாசமே கல்யாணோ நடக்கணுங்க அது போல ஒண்ணு பண்ணிவுட்ருங்க ஓகேங்ளா
பேக்கேஜோட அமௌண்ட்டு டீட்டெயில் பாத்தீங்கன்னா ஒன் லாக்
அமௌண்ட்டு நே நேர்ல பாத்து பேசிக்லாங்க ஓகேங்களா ஏனா ஃபோன்ல இதெல்லா வேணா ஃபோன்ல பேசுனா ஏதாது அப்றோ ஒட்டு கேட்டு ருவாங்க நம்ம நேர்ல பாத்து பே உங்களுக்கு எவ்ளவு கல்யாணோ முடிஞ்சுதுன்னா என்னங்கையா உங்ளுக்கு புதுசா கல்யாணோ கூட பண்ணி வைக்கிறே பொண்ணு பாத்து ஓக்கேங்ளா எந்த இஷ்யு இல்ல
ம்
ஓகேங்கையா பண்ணிக்கலா ஆ அதுக்கு நீங்க எப்ப நடு நடு சாமத்துல என்னால வாங்க முடியாது நா தூங்குவே
நாளைக் காலைல ஒம்போரைக்கு நீங்க வாங்க நீங்க வாங்க நேர்ல வாங்க நம்ப இது பண்ணிக்கலாம் எதுவானாலும்
ஓ ஓகேங்க ஓகேங்க நன்றிங்க கண்டிப்பா வரே உங்ககிட்டே பேசனது வந்து ஆ கல்யாணோ நடக்கணு உங்களுக்கு அ சந்தோஷமா இருக்குயா ஏ ஃப்ரெண்ட் இருக்கானே அந்த நாய கூப்டு மொதல்ல போட்டு பொலக்கணுய்யா ஆமாய்யா மொதல்ல அவன் முன்னாடி நா கல்யாணோ பண்ட்டு போய் நிக்கனும்யா நானு அதா எனக்கு ஆசையா இருக்கு ஓகேங்களா அவந்தா நடக்காது நடக்காதுன்னுட்ருக்கா ஓகேங்கய்யா செரிங்கய்யா செரி நாளிக்கு பாப்பங்கய்யா
செரிங்கயா செரிங்க வாங்க வாங்க நல்வரவு ம்
ஓகே